ஹலோ வணக்கோங்க
அ வணக்கோங்க நல்லாயிருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்ல இருக்கங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு இப்பதா வீட்டல சமச்சிருந்தாங்க சாப்ட்டுட்டு இப்பதா வந்து ஒக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க.
நானாங்க நானு சாப்பிட்டேங்க இப்போ தம்பிக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்சு அ போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டுதா சாப்ட்ட ஆ ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டின்னு போயிட்டு இருந்தேங்க கிளாஸ்க்கு போயிட்டுருக்க
ஆ
இங்க பக்கத்தலயே சொல்லி தராங்க ஆ
ம்
இங்க இங்க இருக்க அபார்ட்மெண்ட்டலயே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் ஒரு கோச் வருவாங்க அவங்க சொல்லி தராங்க சோ அதனால அவ கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்தேங்க
ஆ சேரி சேரி பாப்பா சாப்ட்டானா
ஆ சாப்பிட்டாங்க அங்க கிளாஸ் எல்லா இருக்குங்களாங்க
இங்க கிளாஸ்லா இருக்கு. நம்மளேதா போணுனு ஆனா எ அபாட்மெண்ட்ஸ்ல எதுவு இல்ல பக்கத்துல. தனித்தனியா வீடு நம்ம வந்து வேணுன்னா நம்ம கிளாஸ்க்கு போய் நம்ம கத்துட்டு வர்லா
ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க ஆ இங்க வந்து பாத் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏ ஏ இங்க நம்மளுோடைய இருக்குற எடத்துல பக்கத்துலயே வந்து ஆ இங்க இருக்க கொழந்தைங்க எல்லாருமே வந்து ஆ போவாங்க ஒரு கோச் வராங்க ஒரு கோச்சுக்கு ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து போறாங்க ஆ நம்ம வந்து போர் ஏஜ்ல இருந்தே அனுப்பலா நாலு வயசுல இருந்தே கொழந்தைங்கல வந்து அனுப் லா ஆ என்னன்னா நாலு வயசுக்கு மேல நம்ம கத் அ ஸ்டார்ட்டிங்கே கத்துக்குணுனா அந்த கொழந்தைங்க வந்து ஈஸியா அந்த ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணிக்க முடியு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பயோ இல்லாம கத்துக்கலா ஒரு வயசுக்கு அப்றமா வந்து நம்ம கத்துக்கும் போது அது என்ன ஆகுன்னா ஒரு பயம் வந்துரு பெரியவனான இப்ப நானுமே சின்ன வயசில கத்துக்கல ஸ்ம்மிங் ஆனா எனக்கு இப்போ வந்து ரீசெண்டா நா ஒரு வாட்டி டிரை பண்ண ஒருத்தவங்க சொல்லி குடுத்தாங்க எனக்கு அந்த அளவு வர்ல ஆனா நம்ம சின்ன வயசுலேயே வந்து மேபி கத்துன்னு இருந்தனா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து நம்மோ ஆ கத்துக்கலானு அதுனால ஸ்விம்மிங் மட்டு சின்ன வயசுலயே நம்ம வந்து இது பண்ணிருக்கணுங்க உங்களுக்கு தெரியுமாங்க ஸ்விம்மிங்கு
நீச்சல் ஆனா தெரியாது ஆனா கத்துக்கணுனு ஆச இருக்கு ரொம்ப பயம் இருக்கு நீங்க சொல்ற மாரி ஏனா நம்ம ஒரு வயதுக்கு மேல வளந்துட்டோ அப்டின்னா எல்லாத்துக்குமே பயப்படுவோல தண்ணின்னா இன்னு பயோ இருக்கு அதனால நா இன்னமு கத்துக்கல ஆனா
ஆனா கத்துக்குறது நல்லதுங்க ஏனா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தானங்க ஒரு நம்ம லைஃப் சேவ் பண்ணு ஏதோ ஒரு விஷய இப்ப நெறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நெறைய பேரு தண்ணில வந்து போயி நெறைய ஆபத்தான விஷயங்கள்லா நம்ம செய்திகள் கேள்விப்படும் போது நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு சோ நம்ம வந்து ஒரு தர தற்காப்புக்காக நம்ம வந்து கத்து வெச்சுக்கிறது நல்லது ஆ ஸ்விம்மிங் மட்டு கெடையாது எல்லா விஷயங்களு நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம லேர்ன் பண்ணிக்கணுன்னா பெரியவங்களானா அத நெறைய யூஸ் ஃபுல்லானுக்கு இப்ப ஒரு ஒரு வண்டி ஓட்டதுலந்தே நா சொல்ற வண்டி ஓட்டறதும் நம்ம கத்துக்லா
எனக்குமே கார் ஓட்றதுக்கு ரொம்ப எனக்குமே கார் ஓட்டணுனு சொல்லிட்டு ரொம்ப ஆச இருக்கு வீட்லே இருக்கு காரு ஆனா எனக்கு இப்ப வந்து அண்ணாவோட ஃபிரெண்ஸ் எனக்கு கத்து குடுத்துட்ருக்காங்க வாரத்துல இல்ல மாசத்துல ஒரு தடவ கொஞ்ச கொஞ்சமா நா கத்துட்ருக்கே அத கத்துக்குமோது அவ்ளோ ஆர்வமா இருக்கு தனியா ஓட்டுமோது அவுளோ சந்தோஷமா இருக்கு பெண்கள் வந்து ஆ நம்ம எங்க போனாலு தனியா போனு நம்முளால இத முடியுமா முடியாதான் நெறைய பேரு யோசி நானுமே அதெல்லா யோச்சிருக்கே அந்த மாரி பண்ணு போது நா கத்துக்கிட்டு நா ஒட் ட்டுமோது அது அவுளோ ஆனந்தமா இருக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க
நானு நா வந்து காரு டிரரைவிங் கிளாஸ்லா போய்ருக்கே அ ஆக்ச்வ லி நா போனது வந்து பேசிக்கான ஒரு டிரைவிங் கிளாஸ் தா நா போன சோ அங்க வந்து பாத் திங்னா நார்மலா கார் வந்து மூ்வ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ற அளவுக்கு அந்த சார் வந்து சொல்லி் குடுத்தாரு நா வந்து அவர் என்னனா அவர்கிட்டயு கால் கீழ ஒரு கண்ட்ரோல் இருக்கு நானுமே ஒட் டுவே சோ அதனால கொஞ்ச தைரிமா ஓட்ன ஆனா இப்ப மெ மெயின் ரோடு இந்த டிராபிக் அந் ஆ அந்த மாதிரி ஒர் எடத்துல ஓட்டி பழகுல என்னன்னா நம்ம இப்ப கார் டிரைவிங் கிளாஸ் போய் போன போனோனா ஒடனே ஒரு கார் நம்ம வாங்கிட்டு அந்த கார்ல வ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஆன் ரோட்ல ஓட்டுமோதுதான் அந்த கார் நம்ம வந்து அ எல்லா எடத்துலு ஓட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து ஈஸி சியா இருக்கு ஒன்ஸு நம்ம டிரைவிங் கிளாஸ் போய்ட்டு அத நம் அப்டியே வந்து விட்டுட்டோனா நம்மளுக்கு மறந்துடு எந்த கீர்க்கு எப்டி மூவ் பண்ணனு அப்டி சொல்லிட்டு மறந்துரு எல்லா விஷ்யங்களு மறந்துரு ஆனா எனக்கு தெரிஞ்சவ்ங்க வந்து பாத்தீங்னா அ அவுங்க ஆக்சுலி கார் எடுக்கதா பிளான் பண்ணிட்டாங்க டிரைவிங் கிளாஸ் போனாங்க ஆம் ம் கார் வாங்கற்துக்கு முன்னாடி டிரைவிங் கிளாஸ் போயி போனாங்க ஒன் மந்த் பிஃபோரு அதுக்கப்புறமா அவுங்க ட்ரைவிங் கிளாஸ் லா போய்ட்டு அவுங்க வந்து கார் ஓட்டத்துக்கு கத் கத்துக்கிட்ட ஒடனே அவங்க வந்து கார் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அப்புறமா அவ்ங்க வ வந்து ரோட்லலா மெயின் ரோடு கொஞ்சோ கொஞ்சோ டிராஃபிக் இருக்க எடமா பாத்து ஓட் ஓட்டற்து அதுக்கப்புற கொஞ்ச லாங் டிரைவ்லா போய் போய் ப்ராக்ட்டிஸ் பண்ணிட்டு இப்ப வந்து அவ்ங்க வந்து சூப்புராவே ஓட்றாங்க அவ்ங்க லே ஃபீஸ் நா அங்க ஓட்டத்துக்கு முன்னாடி நெனச்ச இவுங்க அந்தாலு ஓட்ட மாட்டாங்க நானே சொ எல்லார்கிட்டயு சொன்னே இவுங்க ஓட்ட மாட் டாங்க ஏனா லேடிஸா இருக்காங்க எப்டி டிராபிக்ல எல்லா ஓட்டுவாங்க என்ன மாரி ஒரு ஆள் னா அவுங்குளுமே எப்டி ஓட்டுவாங்க அப்டினு அ எனக்கு அவுங்க போட்டத பத்தி எனக்கே ஆச்சிரிய மாய்ட்ச்சி ஓ எல்லாராலயு ஓட்ட முடியும் போல அப்டின் சொல்லிட்டு எனக்கு அங்க பாக்குமோது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுங்க
நானுமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாரி கிளாஸ் போய் நா கத்துக்கிட்ட ஆனா நீங்க ச அந்த அளவுக்கு கான்பிடன்டா என்னால ஓட்ட முடியில ஏனா அவுங்க இன்னொரு நம்மகிட்ட இன்னொரு ஒரு கண்ட்ரோலா இருக்குமோது நம்ம அது நல்லா ஓட்ற மாரி தெரியிது ஆனா தனிய நம்ம கார்ல ஒட் டி நம்ம இது பண்ணு போது ரொம்ப பயமா இருக்கு அவுங்க சொல்ற மாரி அத ஃபாலோ பண்ண முடியில ஆனா எங்க அண்ணா வந்து எனக்கு நெறைய டிப்ஸ் எல்லா ஃபாலோ பண்றதுக்கு சொல்லி குடுத்தாங்க காரு நம்ப ஹேண்டில் பண்றோல்யா அதுக்கு மேல கை வெச்சு கரெக்ட்டா சீட்டு கம்ஃபர்டபிளா வெச்சு உக்காந்து ஆசிலேட்டர் கிளச்சு அத எப்டி அழுத்தணுன்னு சொல்லி குடுத்தாங்க இங்க பின்னாடி எங்களுக்கு பைபாஸ் இருக்கு பைபாஸ் பின்னாடி கீழா பி பிரிட்ஜ் இருக்குல்ல பிரிட்ஜ் கீழ ஃப்ரீயா இருக்கு அங்க என்ன கூட்டிட்டு போயிட்டு அண்ணே எனக்கு எப்டி ஓட்னுன் சொல்லி குடுத்தாங்க அஞ்சு கீர்ல வந்து கடைசி கீர வந்து பின்னாடி போறது பிரேக் அது கீர் சொல்றதா ஃபேக் கீர் ரிவர்ஸ் கீர் அதெல்லா எப்டி போட்னுனு சொல்லி குடுத்தாங்க கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்து எப்டி வெச்சு நம்ப ஓட்டணு என்னென்ன பண்ணணு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு கத்து குடுத்தாங்க அண்ணே கத்து குடுக்கும் போது நமக்கு தைரியமாவு இருக்கு நம்ளால முடியும்னு இருக்கு நா போன வாரோ நானே கொஞ்சோ தனியாவே ஓட்டிட்டு போனே அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்குமே
ஆமா ஆமாங்க எனக்குமே வந்து பாத்தீங்கனா நா கார் எல்லா மூ பண்ணி ஓட்டியிருக்கே என்னனா வந்து அத அந்த டிரா அந்த கோச் இருக்கார்ல அந்த டிரைவிங் சொல்லி குடு க்றவரு அவரு அவரு இல்லாம எனக்கு வந்து நா ஓட்டுந்து கெடையாது ஆனா ஒரு ட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்க காரு தா அவங்க காரு ஒரு வாட்டி வந்து அவங்க சொல்ல சொல்ல நா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கிரீ கீர் மட்டு போட்டு சும்மா கார் வந்து மூ பண்ணி பாத்தங்க ஆனா எனக் குமே வந்து கத்துக்கணுனு ஆர்வோ இருக்கு ஆனா ட டைமு இல்ல அம் நறைய பேர் வந்து பாத்தீங்ன்னா கிளாஸ்க்கு போயிட்டு அ லைசன்ஸ் லா எடுத்துருக்காங்க ஆனாலுமே சில பேருக்குலா ஓட்டத் தெரியாது ஏனா அவுங்களுக்கு வந்து அந்த டச் இல்ல நம்ம லேர்ன் பண்ணிட்டோனுமே அடுத்து வந்து நம்மோ வந்து ஒரு காரு வந்து வாங் கி நம்ம பிராக்டிஸ் பண்ண இப்ப கார் எடுக்றோன் முடிவு பண்ணிட்டா கிளாஸ்க்கு போலா அப்ப கார நம்ம வந்து எடுக்குல அப்டின்னு அ ஓட்டல கார் எடுக்கணு அது கார் வாங்கி தா ஆவுணு நா சொல்ல வரல ஏதோ ஒரு விஷ்யோ நம்ம வந்து டிரைவராவோ போறதுக்கோ இல்ல எதனா ஒரு விஷ்யோ ட்ரா கார் கண்ட்டினியூஸா நம்ம யாருகிட்டயோ வாடக்யோ வா ஓட்ட போறோ இல்ல ஏதோ ஒன்னு மத்தவங்க காரு இருக்கு ஃப்ரீக்குவட்டா நம்மளுக்கு ஓட்ட அப்டின்னா நம்ம கிளாஸ் போய் கத்துக்கலா கத்துக் கத்துக்குறது ஒரு நல்ல விஷ்யோ ஆனா நம்ம வந்து க்கு கிளாஸுக்கு போட்டு அப்பறமா வாங்கிக்லா அப்பறமா வாங் னாலு நம்ளால ஓட்ட முடியுனா அப்ப வந்து கொஞ்சோ செரமப்படுவாங்க சோ அதனால நம்ம கார் நல்லா ஓட்டி பழகற வரைக்கு தா இது பிரச்சன ஹார்ன் ரோட்ல வந்து ட்ரா ஃபிக்ல ஓட்டி பழகுற வரைக்கு தா ஒன்ஸ் வந்து அந்த மாரிலா ஓட்டி பழகிட்டாங்கன்னா மறக்க முடியாது ஆனா நம்ம ஒ புதுசா கத்துக்கோமோது அ ஒடனே காரு எடுத்தோ இல்லன்னா வாடக்கி எதோ ஒரு காடு வந்து நம்ம ஓட்டி ஓட்டி பழக பழக தா அது நல்லா நம்மோ ஓட்ட முடியு சோ கொ கொஞ்சோ வந்து ஆண்கள கம்பேரு பண்ணுமோது பெண்களுக்கு கொஞ்சோ வந்து இந்த கார் ஓட்டது க கொஞ்ச கடி கடினமா ன ஒரு விஷயமா தா இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்ன்னா அவுங்க கொஞ்சோ இந்த ஹீர் வண்டிலா ஓட்டுவாங்க பைக்கு நம்மளுக்கு அந்த மாரி கெடையாது அனால அவுங்களுக்கு எப்டி வந்து இந்த கிளட்ச்சு போடுறது அ எத்தன எத்தன கீர் போடது அந்த மாரி விஷ்யங்கள்லா கொஞ்சோ மேன் ஹேண் ஹேண்ட்லிங்கே கொஞ்சோ நல்லாருக்குல சோ அதனால வந்து நம்ளுக்கு தா கொஞ்சோ கஷ்டோ அனால கொஞ்சோ பயோ இல்லாம சின்ன வயசுலே பழகி இருக்கணு அப்புடி இல்லனாலு பரவால இ ப்ப நல்லாவே சொல்லி தராங்க எல்லா பக்கமு ஆ நறைய பெஃசிலிட்டி இருக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ம் ஆனாலு நம்ம கத்துக்கிறது நல்லது தா ஏன்னா ஏதோ ஒரு யூஸ் ஆகு நம்ம வெளிய போறதுக்கோ வரது த்துக்கோ என்னத்துக்குமோ யூஸ் ஆவு நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்து வருங்க
கரெக்ட் தா எங்க வீட்லயு அப்டிதா இருக்காங்க வீட்ல பெண்கள்னாவே தனியா அனுப்றதுக்கு ரொம்ப பய் பட்றாங்க எப்டி போக உன்னால முடியுமா அடிபட்டுடும் உன்னால அத ஹேண்டில் பண்ண முடியாது அப் ஏன்னா எங்க வீட்ல எங்க அம்மா வச்சுட்டு இருந்தாங்க பட் இப்ப வந்து நாங்க வந்து டெய்லியு வாரத் ள ஒரு தடவ வியாழ கெளம கோவிலுக்கு போவ கோவிலுக்கு போகும்போது எனக்கு என்ன வேணுன்ற பொருள நா வண்டிலயே போயிட்டு வாங்கிட்டு வந்து அத்தா எங்க மம்மி அப்பல்லா வண்டி கூட எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா நீ கொஞ்சோ ஒல்லியா இருக்க உன்னால அத ஹேண்டில் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டு என்ன ரோ லோவாவே வச்சிருந்தாங்க ஆனா இப்ப அப்டி இல்லாம அவங்களு நீயே போயி நீ உன்னோட வாழ்கைய பாத்துக்கோ அப்டின் சொல்லிட்டு அனுப்ச்சி வெக்குறாங்க நானு ப்பல்லா தைரியமா வண்டி ஸ்கூட்டி எடுத்துட்டு போறே அதே மாறி காரு எடுத்துட்டு போக கொஞ்சோ ட்ரை பண்றே பெண்களுக்கு இதெல்லா வந்து ஒரு விசாகமா இருக்
ம்மாங்க கரெக்ட்டுங்க பயம்புருத்தியே நம்மள வச்சிருக்காங்க கொஞ்சோ நம் நம்மள வந்து தைரியமா இருக் க்குற ஆளுங்கள நம்ம கொஞ்சோ வச்சுக்கணு ஏன்னா நம்ம பெத்தவங்க நம்ம மேல ஒரு அக் க்கரையில ஒரு பயோ இருக்கும் எப்பபுமே அது எதும் பண்ண முடியாது அந்த பாசத்துக்குரிய பய வந்து எப் எப்பமே இருக்கும் நம்மளுமே நம்ம கொழந்தைங்க வரம் போது அப்பதா நம்மளுக்குமே அந்த உணர்வு வந்து தெரியுது ஓ இதனா அத்தா நம்ம அம்மா அப்பாவோ நம்மளு பயந்தாங்கணு நம்ம நம்ம கொழந்தைக்கு எதும் ஆக கூடாது நெனைப்போல்ல அதே மாதிரிதா சேரிங்க நறைய தகவல் ஒங்க நீங்க சொன்னீங்க உங்க கிட்ட பேசுன
ம் உங்க கிட்ட பேசினது ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சி
நன்றிங்க நன்றிங்க வச்சட்றே
அ